நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்குங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க கால் பண்ணியிருந்தீங்க நா பாக்கலீங்க சாரிங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்க பேசி
ஆமாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி என்ன வேலை அதிகங்களா
இல்லைங்க தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குங்க வாழை போட்டுருக்குங்களா அதனாலதானங்க
அப்டிங்களா என்னென்ன வாழை போட்டிருக்கீங்க
வாழை எல்லா வகையான வாழையை போட்டிருக்கங்க குழந்தைங்களா ஸ்கூலுக்கு போயாச்சுங்களா வேலையெல்லா முடிச்சுட்டீங்களா
ஆ அனுப்பிட்டேங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டே வேலையு முடிஞ்சு நீங்க உங்களுக்கு வேலை முடிஞச்சுங்களா
எனக்கு வேலை முடிஞ்சுதுங்க தோட்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கே சேரி நீங்க ரொம்ப நாள் பேசவே இல்லைங்களா உங்க கூட அத இப்ப பேசிட்டு போலான்ட்டு இது கூப்பிட்டே
சேரி சேரி ஆ ஃப்ரீதாங்க
சேரி சேரிங்க வாழைன்னா நாங்க எல்லா வாழையு போட்டுருக்கோங்க அ அது வந்து தனியா போடலலைங்க நேந்திரவாழைனா உங்களுக்கு வெறுங்காட்டுல போடுவாங்க அதாவது தோப் இல்லாம வெள்ளே காடு இருந்துசினா மழ பேஞ்சு கொஞ்சோ ஈரமா இருக்கணு பாதி ஈர இருக்கணு அப்ப ஒழவு ஓட்டி மொதல்லா மாட்டு வண்டியில ஒழவு ஓட்டுவாங்க இப்ப எங்கிங்க டிராக்டர் தாங்க டிராக்டர் ஒழவு ஓட்டி பாத்தி நேந்தரவாழை வந்து உங்களுக்கு கொஞ்சோ கொஞ்சோ பக்க பக்கமா வெச்சுக்கல ஒரு ஐநூறு வாழை ஆயிரவாழை அந்த மாரி வப்பாங்க ஆனா நா இப்ப வந்து நேந்திரவாழ மட்டு வெக்கலிங்க ஏன்னா எங்களது பூறா தென்னந் தோப்புங்ளா தென்னந்தோப்புக்குள்ள தாங்க வெச்சிருக்கோ உங்களுக்கு வாழைய பத்தி எதாச்சு தெரியுங்ளா
ஆ வாழைய பத்தி எனக்கு எப்பிடி பயிர் பண்ணணுன்றதெல்லா தெரியாதுங்க ஆனா இந்த செவ்வாழைய பத்தி கேள்விப்பட்ருகே செவ்வாழை வந்து ம் இந்த கொழந்தை இல்லாதவங்களுக்கு சாப்புட்டா நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க அத பத்தி உங்களுக்கு எது தெரியுங்ளா
ஆ தெரியுங்க நாங்க செவ்வாழை வெச்சிருக்கங்க நாங்க என்னன்ன வாழ வெச்சிருக்கோங்க நேந்தர வாழ ஒரு கொஞ்ச தா வெச்சிருக்க வீட்டு யூஸ்காக தா எங்க பக்கத்து தோட்டத்துலைல்லா ஃபுல்லா நேந்தர வாழதா வெச்சிருப்பாங்க நேந்தர வாழ என்ன பெனிஃபிட்டுனா அ ஒரு ஒரே டைம்லங்க எல்லா வாழையு அறுவட பண்ணி டெம்போ வர சொல்லி ஃபுல்லா ஒரே டைம்ல செட்டில்மெண்ட் பண்ணிருவாங்க அல வெட்டி இங்க தாரெல்லா அனுப்பிருவாங்க அதுக்கு வந்து பக்க கண்ணல்லா விட மாட்டாங்க நேந்தர வாழைக்கு ஒரே ஒரு வாழ மட்டுதா வரு பக்க கண்ணல்லா ஃபுல்லா அறுத்துருவாங்க ஆனா மத்த வாழைக்கெல்லா வந்து பக்க கன்னு விட்டுட்டு நீங்க அடுத்தடுத்து வாழையடி வாழை வந்து அ எதுக்காந்தாலு வாழ தான மொதல் வக்கிறாங்க அது தொடர்ந்து வந்துட்டே இருக்குமலுங்க அது வந்து நேந்தர வாழைக்கு மட்டு செட் ஆகு இத்தா வறுமே எனமோ தெர்ல ஆனா மத்த வாழையிலா நாங்க வந்து பக்க கண்ணலா ஃபஸ்ட்டு வெக்கும் போது ஒரு ஒரு கண்ணு விடுவோங்க அந்த ஒரு கண்ணு கொழ போட்டோன்னயு பக்கத்துல இருக்கிற கண்ணு அடுத்தது வந்தோனே அடுத்தது ஒரு கண்ணு விடுவோ அப்டி தா விடுவோ நாங்க என்னென்ன வாழ வெச்சுருக்கோமுனா உங்களுக்கு வாழைகளோட வகைகள் தெரியுங்களா என்னென்ன வாழை இருக்குன்னு
இல்லங்க அத பத்தி எனக்கு எதுவு தெரியாதுங்க கொஞ்ச சொல்லுங்க நா கேட்டுக்கிற
ம் செரிங்க நீங்க பூவும் வாழ தா அதிகமா கடையில வாங்கி சாப்புடுவிங்க சாமிக்கு வந்து அவிஷ் டேக பண்றாங்களங்க அது வந்து பூவன் வாழை சொல்லி பூவன் இருக்கு அந்த வாழ அவிசேகம் பண்ணுவாங்க அப்பறம் பழனி கோவில்ல வந்து அந்த வாழையு பண்ணுவாங்க அது பழ வந்து அபிஷேக கெடாம இக்கறக்கு விருப்பாச்சி பழோன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு வாழ அது நாங்க ஃபஸ்ட்டு வெச்சிருந்தோ இப்ப இல்ல அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க அது பழனி மலையில அவுசேகத்துக்கு வந்து அந்த பழ தா யூஸ் பண்ணுவாங்க நம்ம நார்மலா நம்ம கோயில எங்க லோக்கல்ல இருக்குற கோயில்லைலா அவுசே கம் பண்ணும் போது பூவன் வாழைய யூஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க என்னா விருப்பாச்சி பழத்துல ரொம்ப நாளு அது வாயிரும் அந்த கோயில்ல அதா பண்ணுவாங்க கெடாம இருக்குமோ என்னுமோ அத பத்தியு சரியா தெர்லங்க ஆனா அங்க வந்து அந்த விரு விருப்பாச்சி பழத்துலதா பண்ணுவாங்க நாங்க வெச்சிருந்தோ என்னென்ன வகை இருக்குன்னா வாழ பூவன் வாழை இருக்குதுங்க கற்பூர வல்லி இருக்கு ரசதாளி அப்பறோ நேந்தர வாழ செவ்வாழ ஆ அப்பற நாடன் வா நாட வாழ நாடன் வாழ நாடன் பழன்னு சொல்லி இருக்குங்க அந்த வாழையு போல இருக்கு அ அப்பறம் கேரளால இது ரசதாளி ஒண்ணு அப்பண மறுவடி வந்துங்க நேந்திரம் வா வாழையிலயே நாட்டு வாழை ஒன்னிருக்கு குவிண்டான் ஒண்ணு இருக்கு அது கேரளால தாங்க சிப்ஸ் க்கு அதிகமா கேரளாவது தார் வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க அ சாதாரண நாட்டு நேந்தர வாழ வந்து ஒரு பதினஞ்சு கிலோ அந்த மாரி வந்துச் ன்னா அதெல்லா ஒரு முப்பது கிலோவுக்கு மேல வருங்க குவிண்டால்னு இப்பல்லா நம்ம சைடே வந்து இப்போ நேந்திரவாளையே இப்போ ஏன்னா ஒரு டைம் வச்சு நம்ம எல்லா ம் இதல்லா போடுற உரங்கல்லா அதிகமா செலவு பண்றதுனால அதிக லாபம் வர தானுங்க யாரும் எதிர்பாப்பாங்க அதனால நாட்டு நேந்திர வலை இப்போ அந்த பெரிய ஹைபிரிட் து குவிண்டல் வாழ தாங்க அதிகமா யூஸ் பண்றாங்க மோரிஸ்ங்க மோரிஸ் வாழையில இப்போ ஒ ஒரு முதலெல்லா வந்து சின்ன தாராதா வருங்க இப்ப நாங்க வச்சதே வந்துங்க அ ஒரு பழ அந்த தாற வந்து ஒரு ஆள்னால தூக்க முடியாதுங்க மோரிஸு இப்போ ஒண்ணு வேற ஒரு புதுசா ஒண்ணு வந்திருக்குங்க அந்த மோரியஸ் வந்து இப்போ ரொம்போ வெயிட்டுங்க அது முட்டு கொடுத்தே தா ஆவணு வாழைக்கு இல்லாட்டி முறிஞ்சு விழுந்துடு நம்மள விட ஒரு ஆறடி ஒயர பக்கமா இருக்குங்க அந்த தாரு பெருசா இருக்குங்க தாரு புல்ல பழமலா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு அது நம்மளக்கு என்னன்னா மோரிஸ் வந்து சீக்கிர கெட்டு போயிருங்க ரெண்டே நாள் மட்டும்தா பழுத்தன்ன தா வச்சிருக்க முடியு கீழே விழுந்துரு நீங்க சொன்ன மாரி செவ்வாழை பத்தி நா நறைய கேள்விப்பட்டிருக்க செவ்வாழையு அதே மாரிதாங்க எல்லா வாழையு விட செவ்வாழ வந்து மூணு நாலு மாசம் எக்ஸ்ட்ரா ஆகுங்க வேல ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருது வரத்துக்கு மத்தவாழைல்லா ஒரு ஒவ்வொரு ஒன்னேஹால் ஒன்றர வை ஆ வருஷத்துல வந்து உங்களுக்கு தாரு வந்து முத்தி வெட்டிருவோ ஆனா செவ்வாழைக்கு மட்டு ரெண்டு வருஷம் ஆயிருங்க அதும் தாரு வந்து ரொம்ப இருக்காது சீப்பு வா பழ வந்து வெய்டும் கம்மியாதா இருக்கு ஆனா செவ்வாழை வச்சா கொஞ்ச நஷ்டம் தா ஏன்னா நம்ம வந்து சின்ன விவசாயிகளுக்கு எல்லா வந்து செவ்வாழ வச்சு அவங்களுக்கு அவ்ளவு லாபம் கடைக்காது ஏனா அதுக்கு எல்லா வாழைக்கு செய்யற மாரி எல்லாமே போடணு வெல ஜாஸ்தியாதா இரு ருக்குங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு வே ஒரு பழம் வாங்கிட்டு வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா வருதுல்லங்க இத விட ஜாஸ்தி வெலதா இருந்தாலு அதிகமா வந்து நம்ம சைடு வந்து செவ்வாழ யாரு போடுறது இல்லங்க அதிகமா வந்து பூவன் வாழ கற்பூரவள்ளி கற்பூரவள்ளிதான அதிகமா போடுவாங்க நேந்திர வாழையும் கற்பூரவள்ளியும் ஏன்னா கற்பூரவள்ளி வந்து உங்களுக்கு பழம் வந்து எவ்ள ந ள் ஆனாலும் அது ரொம்ப நாளைக்கு கெடாது அது காஞ்சாலு கூட உங்களுக்கு வந்து சாப்டா நல்லா இருக்கு அதனால வந்து அ அதிக லாபம் தரது கற்பூரவள்ளி பழம்தா என் எனக்கு தெரிஞ்சி ஏன்னா நாங்க போட்ட இதுல சொல்ற கற்பூரவள்ளி போட்டா உங்களுக்கு ஆ நல்ல லாபம் கடைக்குங்க ரேட்டும் ஜாஸ்தியா வரும் ஆனா இப்ப நாங்க கற்பூரவள்ளி இப்ப சின்ன கண்ணுதா வச்சிருக்கோ இப்ப வெட்டிட்டு இருக்கறது பூவனந்தாறுதா வச்சிருக்கோங்க அதுல என்ன பிரச்சனைங்கன்னா இப்ப ரொம்ப வெ வெயிலுனால ஆ வெயில் அடிக்கறதுனால அது வந்து தாங்காம கொல வந்து சின்ன சின்னதலேயே வாழ முறிஞ்சு முறிஞ்சு கீழே விழுந்துருதுங்க அதாங்க பிரச்சன நீங்களுக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும்
அ எனக்கு வந்து செவ்வாழை பிடிக்குங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வாழ வச்சா எல்லாமே பயனுள்ளதா தா இருக்கு அதாவது விவசாயிகளுக்கு வந்து எல்லாமே காசுதாநாங்க அதாவது வாழதண்டா இருக்கட்டும் எலயா இருக்கட் ட்டும் பூவா இருக்கட்டும் பழம் எல்லாமே வந்து அவுங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து அ காசு எல்லாமே அவுங்களுக்கு பெனிஃபிட் தான் விவசாயிகளுக்கு பாத்தீங்கனா அப்டிதானேங்க
ஆமாங்க கண்டிப்பாங்க நாங்க வாழத்தண்டும் சேல் பண்ணுவோங்க பழம் இலைய இல வந்து வாழ இந்த இலைய அறுக்க மாட்டாங்க வாழ இலைக்குன்னு தனியா வாழை இருக்குங்க அது தனியா வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்க இலைய அறுத்து அறுத்து சேல் பன்னுவாங்க அது நல்ல காசு தாங்க அது வந்து வாழத்தாரெல்லாம் வராதுங்க இலைக்கி மட்டுமே ஆனா வாழ வச்சா உங்களுக்கு நஷ்டமாகாது இன்ன ஒரு வாழ வச்சம்னா அது பக்கத்துல இருக்குற கண்ணு ஒரு கண்ணு மட்டும் விட் விட்ருவோங்க விட்டுட்டு மத்ததெல்லாம் அறுத்துருவோம் அந்த கொழ பெருசாகும் போது வெட்டம் போது இன்னொன்னு சேர்த் விட்டுருவோம் அப்ப அது பக்கத்துலருக்குறது அந்த தாரு வந்துரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு பிரச்சன இருக்காது நல்ல உரமெல்லா போட்டோம்னா இந்த சாணி மாட்டுத்தொழுவம் அதெல்லா போட்டோம்னா அ நாலு வருஷத்துக்கு பிரச்சன இல்லைங்க ஒரு நஷ்டம் ஆகாதுன் பாருங்க நம்ம செய்யற வேலைய விட லாபம் கண்டிப்பா கெடைக்கும் வாழநாள் நஷ்டமாகாது நீங்க சொன்ன மாரி அந்த வாழப்பூ இருக்குலங்க அதுவும் சேல்ஸ் ஆகுங்க அதுவும் குடுக்கலாம் அதுவு நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறங்க இந்த கல்லு பிரச்சன இருக்கிறவுங்களா எங்க தோட்டத்துல வந்துங்க இந்த வாழ நாங்க வெட் வெட்டுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோ கீழ ஆழமா பண்ணி விட்டுருங்க அது மூடி வச்சிட்டு போயிருவாங்க காலையில வந்து தண்ணி ஊறுங்க அத எடுத்து கல்லு பிரச்சன இருக்கிறவுங்களா குடிப்பாங்க நெறைய பேர் வந்து செய்வாங்க அது குடிச்சாங்கனா கல்லு பிரச்சன சரியாயிருங்களா அது தெரியங்களா உங்களுக்கு
அப்படிங்களா இல்லங்க நா இப்பதான் கேள்வி படுறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து பா பாத்தீங்கனா அந்த கல்லு ஸ்டோன் ப்ராப்ளம் இதானே கல்லு பிரச்சனன்னு சொல்றீங்க அ வை ஜென்ஸுக்கு வந்து அது பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கனா வாழ தண்டு இருக்குது பாத்தீங்களா அத வந்து பொரியல் பண்ணி சாப்புடுவாங்க வாழப்பூ அடிக்கடி வாரத்துக்கு ஒரு எடுத்துக்க சொல்லுவாங்க ஆனா வா இததான் என் நா கேள்விப்பட்ருக்கேன் இப்ப நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கனா ம் அந்த வாழ தண்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது அடியில தண்ணி மாரி வரும்ன்றதெல்லாம் நா இப்பதான் கேள்வி படுறேன் எனக்கு அது தெரியாது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நா இவ்ளோ நாள் என்ன நெனைச்சிருக்கேனா வாழ இல வாழ தாரு போட்டதுக்குப்புறம் அந்த தாரெல்லாம் வெட்னதுக்கு அப்புறம் அ அந்த இது மரக்கன்றுலருந்துதான் இலையெல்லாம் அருப்பாங்கன் நா கேள்விப்பட் நா நெனச்சிக்கிட்ருக்கேன் எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியிது அதுக்கா அந்த இல அறுக்குறதுக்காகவே தனியா மரங்கள் வளர்ப்பாங்கன்றத நா இப்பதாங்க கேள்வி படுறேன் எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது ஆனா இந்த ஸ்டோனுக்கு வந்து அந்த தண்ணி குடிக்கிறதும் இப்ப நீங்க சொல்லி நீங்க அந்த விவசா விவசாயம் பண்றதுனால நீங்க சொன்னதுனாலதான் எங்களுக்கு தெரியுது இதே மத்த பாமர மக்கள்லா வந் து வாழ தண்டு சாப்ட்டா சரியாயிரு வாழ பூ சாப்ட்டா ஒடம்புக்கு நல்லது அது மாரிதா இருக்கு இப்போ ஒரு ஒரு வாழைய பத்தி கேக்கணுனா அத பண்ற விவசாயிகள்ட்ட கேட்டா இன்னு இத பத்தினா அனுபவங்கள் நெறைய கெடைக்குது
ஆமாங்க அத பத்தி சொன்னா நெறைய சொல்லிட்டே இருக்கலாங்க அத வளர்கிறது அது நெறைய இருக்குங்க அது மருந்தடிக்கணு அது நீங்க கற்பூரவள்ளி வந்துங்க ஜாஸ்தி மருந்துங்க பூவங்கண்ணுக்கு வந்து மருந்தடிக்க தேவையில்ல இந்த கற்பூரவள்ளியில இருக்கிற ஒரே ஒரு இது இது வந்து எழுதுறீங்ளா மருந்து ஜாஸ்தியா அடிக்கணுனா சீக்கிரமா பூச்சி வந்துரு மத்த மரங்கள் மாரி கொஞ்ச எதிர்ப்பு சக்தி கம்மியா தா இருக்குமாட்டகுங் பூவன் வாழைக்கு அவ்ளோக்கா மருந்தடிக்க தேவையில்ல ஆனா இதுக்கு நெறைய மருந்தடிக்கணுங்க அந்த வாழத்தண்டு இருக் வாழ தண்டு நம்ம வாழ வெட்டும் போது அந்த தண்டுக்குள்ளதாங்க தண்டு எடுக்ரம்பலங்க அந்த தண்டோட ஹோல்ஸ் தா உன்னு ஆழம் பண்ணி அந் தண்டுக்குள்ள ஏற்கனவே தண்ணி இருக்குமுலிங்க அதுதா உங்ளுக்கு ஊரிக் காலைல வந்து ஊறி நிக்கு கெணறு மாரி நிக்கு காலைல வெறு வயத்துல குடிப்பாங்க குடுத் ச்சா ரெடி ஆயிருங்க மேக்சிமம் ரெடி ஆய்ரு
ஓ அப்டிங்ளா
ஆமாங்க
இந்த இந்த விவரங்கள்லா இப்ப நீங்க சொல்லி தாங்க நா கேள்வி பட்றே எனக்கு தெரிஞ்சவங்க நெறய பேரு இரு இது மாரி ஸ்டோன் ப்ராப்ளத்துல யாராவ சொன்னாங்கன்னா நா நீங்க எங்கிட்ட சொன்ன விஷயங்கள நா அவங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க
ச்சேரிங்க எனக்கு தோட்டத்துக்கு நேரமாச்சு சரி நாளைக்குக்கு இது ஃப்ரீயா இருந்தா கூப்பறங்க
ஆ சேரிங்க ஆ சேரிங்க ச